அப்டியா
கா
போயிட்டு வந்ட்டியா எங்கேயோ போறேன
எங்கேயு போல போனு அப்புறமாதா போணு
சேஸ் என்னா மேடம் சின்ன மேடம் வந்துச்சு போல
என்னா மேடம் ஆமா ஆமா வந்தது அம்மா அம்மா கூப்பிட்டுனே வந்தாரு அம்மா தேங்காய் ஊளுந்தது அங்க நெறைய தேங்கா உளுமே அங்க தேங்காய் ஊளுந்துதுமா நா எடுத்துன்னு வந்து உள்ளார வச் ட்ரும்மா
ஆ ஆ
போது கோல்டுல்லாங் காதுல போடக்கூடான் சொல்ட்டாங்க ஸ்கூல்ல ஆனால அது எங்குளுக் அ ஆ எங்குளுக் பொறுப்பில்லமா
ஆ
எங்க பொறுப்புலா கெடயாது நீங்க கோல்டு அவுத்வச்சிருங்க அப்டீன் எல்லாரு சொல்ட்டாங்ளா ஸ்கூல்ல ஆதுனால் ல எதோ பொம்ம கம்மல் மாரி கிருக்கு
வெள்ளில இகிது வாய்ங் போட்லாம்ல நா
க்கா சொன்ன மாரி அதையுயார்னா சொல்லுவாங்கக்கா நீ வேற
இப்ப அதுவுமே வெல அதமா தான விக்கிது
ஆ லிப்ஸ்டிக் வேற போட்ருக்கு லைட்டா இன்னன் தெர்ல
ம் ம் எங்னாது வெளில எங்யாது
அ அஹா எங்கயு போலயே
சும்மாவே மேக்கப்பட்
சும்மாவே அதா நா சின்ன வயசுல இருந்த்லா லிப்ஸ்டிக்லா போட்டு பழக பண்ணகூடாது
அவுங்க அம்மாகு எது போனாங்க வச்சு
ஆம்மாம்மா அவுங்க அம்மா போடுந்தா எல்லாமே அவுங்க அம்மா போடு சீனு மேரி இப்பதா என்னமோ பிளாஸோ போடுது டிஷட்ட போடுது
இப்பவா
ம்மாம்மா நேத்து கூடோ அது இப்பல்லா போடுத்தா பெர்சாய்ச்சுக்கா அவுங்க அம்மா வேற ரம்ப
அதா அதா
அதா அவுங்க அத்த வந்து கேட்டுச்சாங்க்கா அவ்ங்க த்த வந்து இன்ன மாரி நேத்து எதுக்கோ சுஜாவு ப்டு இவுங்க அவுங்வந்து ஆ இந்த மாரி த்த அவுங்க அத்த என்னா சொல்ச்சா அது வந்து போய்ட்டு அவ்ங்க ஆ அவுங்க அம்மா வந்து அங்கர்ந்து பாத்துருக்காங்க இவ்ங்க அத்த வந்திருக்கற்த எங்க வீட்டுக்கு ஆ இப் அத்தென்னாஸ் சொல்லிர்க்காங்க திருவிழா திருவிழா வந்துச்னா நா இங்யே வந்துருவ அப்டின்னேக்ங்க இது எங் அக்கா கிட்ட சொல்லின்னிருக்காங்க நா இங்க வந்து டுங்க எனக்கு இதுவாருக்கு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்குளா அத வந்து சஸு அவுங்க அம்மா வந் து கேட்ருக்காங்க
ம் ம் ம்
அண்ணா சொல்லிச்சது ன்னா சொல்ட்டு போது அப்டின் சொல்ட்டு கேக்குறாங்க்கா இல்ல இல்ல அவுங்க இங்குயோ வந்துரபோறாங்குளா அதல்லா சொல்லின்னனிந்துது அப்டின் சொல்ட்டு அ இது சொல்லி எங் அக்கா சொல்ச்சு
ஆ
அமா எங்க அக்கா வந்து ஏன்கிட்ட என்ன சொல்ச்சுனா ஆ அந்த மாரி ச்சு வச்க்ங்க இந்த மாரி அது வந்து கேக்குது அவ்ங்க அம்மா வந்து ஏன்கிட்ட இந்த மாரி கேக்குது
ஆ
ம் ம் இங்யை வந்துற போறாய்ங்கென் சொல்றதுக்கு ஆ வராங்க எத்தன ஒரு வர்ஷோ இருக்குன் நனைக்கிறன்க்கா எப்டியு அவுங்க இங்க வந்து
அதா நம்ம பேசி ஆரமிச்சு கொஞ்ச நா நம்ம பேச ஆரமிச்சுல நல்லா ஆ சஸ் எல்லா நல்லா பழக்கானதுக்கப்புறோ அவ்ங்க கோச்சுட்டோன்தான எதோ வேல செய்றான் செய்லனு எனக்கு மட்டு சாப்பாடு சாப்புடுங்கன் சொல்லலன்னும் அவங்க என்ன சாப்
ஆப் ஆமா ஆமா சண்டை போட்டாங்கன்னா அந்த பிரச் பிரச்சனையில போன கததா இது இன்னு அவங்க வரவே இல்லை அய்யய்யோ இந்த ஆரில்லா பயங்கரமா போடுது நம்மல்லா வேஸ்ட்டு செம்ம ஸ்பீடு ஆ
நிச்சயதார்த்த பிளவுஸ் இங்க குடுத்தலாம்ல அ பட்டு கிட்ட
பத்துக்கிட்டியா ஆமாங்கா முன்னாடியே குடுக்கலாம் இப்ப திருவிழா முடிஞ்ச அந்த ஒரு மாசம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ஸ்டார்டிங்ல வைக்கிற மாரியா ஆரம்பத்திலே
அவ பிளவுஸ் ஒண்ணு குடுத்தோனும் தானே அவ போட்டுக் கொடுக்கா கரெக்ட்டா நாமளும் போடலாம் நம்ம கல்யாண
ஆமா ஆமா கல்யாணமே வெள்ளிக்கிழம வியாழ வெள்ளி
அப்ப ப பொழுதோட ஷிஃப்ட்டானா பிரச்
ஆ எத்தனா லீவ் போடுறத
நீ ரெண்டு நாள் லீவ் போட்டுக்க வியாழன் வெள்ளி
கடுபடிகுங் காலே எனக்கு தெரிஞ்ச நைட் ஷிஃப்ட் நல்லது தானே கா
அப்ப நைட் ஷிஃப்ட் நல்லது நிச்சயதார்த்தம் எப்ப வருது
தெரிஞ்சு பிளான் போட்டுதான் நான் நைட் ஷிஃப்ட் வாங்கணும் நான் அந்த ஒரு மாசம் மட்டும் நைட் ஷிஃப்ட் எடுத்துக்குறேன் அப்டின்னு சொல்லிட்டு
இல்ல இது நிச்சயதார்த்த எப்போ வருது
அதுதான்கா இப்ப திருவிழா வருது இல்ல ஜூலை பதினாலு திருவிழா ஆரம்பிச்சுரும் திருவிளாலே ஒரு பத்து நாள் போயிடும் அந்த மாசம் முடிஞ்சுச்சி மாச கடசி அ அந்த கா ஆரம்பத்திலே நனைக்கிறே ஆடி போய் ஆவணில்ல ஆரம்பத்துலே
ஆவணில
ம்
அது முன்னாடியே பிள் பளா சாரி எடுத்தா புடவ எடுத்துட்டாங்கன்னா பிளவுஸ் வாங்க அனுப்ச்சு வுட்டாாதானா அது
ஆ அதா சொன்ன மாரியா அது வ அத்த ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெரிய மேடம் கூப்புறாங்க
என்ன இன் நேரத்துல கட் பண்ணி விடு அத அப்புற பேசிப்போ அத்த டைம்
அத்தா அ தா மெசேஜ் வேர போட்டே அக்கான்னு வராங்க தா மேடம்
அதா மூணு நாள் இல்ல இல்ல எனக்கு வருது அடுத்தது இந்த பெரிய மேடம வெச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண
அதா க்கா கோளறு மாரி இருக்குல்ல
இல்ல அது இந்த மாரி குளிச்சிட்டு வந்துருக்கோ டீ குளிச்சுட்டு வந்து கூப்புட்றன்ச்சு ஆ நா குள்ச் ச்சு வந்து கூ கூப்புடுன்னு நெனைக்கிறே
முந்தினா நேத்து ஒரு செம்மாட்டம் போட்டோம்பா ஜாலியா போச்சு ஜாலியா விளையாடிட்ருந்தோ ஜாலியா விளையாடிட்ருந்தோ தாயோ
அ எங்க அம்மா அந்த நம்ம எடுத்தோல்ல அந்த சிரிப்பு வீடியோ எல்லா படிக்கட்ல உக்காந்து அதெல்லா பாத்து எங்க வீட்லெல்லா சிரிச்சிருந்து தாங்க அப்புறோ வந்து இந்த பைய யாரு அப்புடின்னு கேட்டாங்க தம்பி பத்தி அத்தா து க்கா தம்பி அப்டி சொன்னே பாரு நானு ஆவளுக் தம்பி வேற்ருக்கா அப்டின்னு அப்புறோ கேக்கறாங்க ஆமா அக்கா ஒண்ணு தம்பி ஒண்ணு துன்னே பாலாபா பாத்தா கொஞ்சோ இவிங்க ரெண்டுவேர்த்து மூஞ்சியுந்தா ஒரே மார்ருக்
ஆ ஓ ஏ மூஞ்சியு தம்பி மூஞ்சியும் மா என்ன வித்தியாசமா சொல்றாங்க
நைன் இல்ல இவ தம்பி வந்து அப்புடியே ஆ பா து தெய்வா வந்து அப்டியே அவங்க அம்மா மார்ருப்பா பெரியவங்க வந்து அப்டியே அப் ப்பாமார்ருப்பாங்க தம்பி வந்து கொஞ்சோ அம்மா சாயல் தா எனக் தெரியு
ஆ அக்கா எங்கயோ போயிருக்கானுங்க்கா அவனுங்க நம்மளதானே கூப்ட்டானுங்க தா வாங்க போலான்னு அவன் னுங்க இப்ப எங்கேயோ போயிருக்கானுங்க காலையிலே கெளம்பிட்டா எங்கடா வரவ ஏ அங்க வரவையா இங்க வரவியான்னு கேட்டானுங்க எங்கயோ போயிருக் கானுங்கக்கா ஏதோ ஒரு ஹில்ஸ்ன்னு சொன்னானுங்க வேற திருவண்ணாமலை சைட் தா
நம்மதா வேஸ்ட்
வேஸ்ட்டா பருவதமல அந்த கோயில் இருக்குல்ல சிவன் கோயில் மேல மூணு மலைய தாண்டி நம்ம போனோ தெரியுமா நா போயிருக்கே ரெண்டு வாட்டி நா போயிருக்கே
ம்
ஆனா அப்பா அதெல்லா ஏறத்து கஷ்டோ கட்டப்பாறமலன்னு சொல்லுவாங்க கட்டப்பாற ஆ கட்டாப்பாறன்னு சொல்லுவாங்க அது ன் கட்டாப்பாற பாதன்னு நெனைக்கிறே அட மழையில ரெண்டு ஸ்டெப்ஸ்ஸு கொஞ்சோ லைட்டா தா ஸ்டெப்ஸ் மாரியே தெரியு
அதா அண்ண சொன்னாரு அண்ண இப்ப போனாறே அதுக்கு ஒரு தடி வேற அந்த தடிய ஊனி ஊனி நடந்துப்
ஆ அது வேற அது வெள்ளயங்கிரியா இருக்கூ
அது வெள்ளிங்கிரிடி பருவுதுமலையில வெரு
ஆ கம்பி ரெண்டு சைடு எங் எங் எட்டி எட்டி புடிக்கிணு நா போயிர்க்கே அப்பா அது ஓ அது ஒரு நேரம் போல இருக்கு போயிட்டு வந்ட்டா
அத்தா கடவுள் வர ஸ்
ஆ இப்பல்லா போ முடியாதுக்கா மூச்சு புச்சுக்கியு திருப்பதி மலையே நம்பளால இப்பல்லா ஏறமுல்ல
நாங் சிவன்மல சென்னிமலைய ப பழனி ஏறுவோண்டீ இப்ப அதுவே ஏற முடியமாட்டேன்து அதுவும் இந்த வருஷ வருஷோ சிவன்மலையில தேர் வரும்பரு எல்லா எங்க ஊர்லிருந்து ஆட்டோ எடுத்துட்டுப்போவோ அப்பல்லா சர்ருனு ஏறிடுவோ எறங்கிடுவோ
ம்
இந்த கல்யாணத்துக்கு அப்புற இந்த பழனிமலைய ஏற சொன்னாங்க பாரு போய் போய் உக்காந்துகிட்ட பத்து ஸ்டெப்பு கூட வைக்கல பேய் உக்காந்து
ஆமாங்க்கா தெரில இப்பெல்லா ஏற முடியில நம்பளுக்கே ஏற முட்ல
ரொம்ப மூச்சு வாங்குது ஏற முடியில ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தா அப்புற போய் உக்காந்துப்ப ரெண்டு ஸ் செப்பு போய் உக்காந்துப்ப இப்புடியே பண்ணிட்டு இருந்த அவுங்கல்லா மேல பேய் அர மண் நேர கழிச்சுதா நாங்க போனோமே அதுக்கப்புற நான் இந்த இதுக்கு போனேந் தெரியுமா ஜிம்முக்கு அதுக்கப் புறோ ஒரு டைம் அந்த வாக்கிங் ல்லா போய்ட்டு ஜிம்முக்கு எல்லா போய்ட்டிருந்த டைம்ல போனப்ப உங்க அண்ணங் கூடவே சர்ருனு ஏ ஏறிட்டனே
ம் ஆனா ஆமாக்கா பழனில இப்ப ஏன் ரோப்லா வந்துருச்சு அதுல ஏற வேண்டிதான
நாங்க அத முருகர பாக்கறது பாத யாத்திரையிலதா கீழ இருந்து ம ஃபுல்லா இல்ல கீழ இருந்தும் படி ஏறனும்
தயா யான பாதையா இல்ல சுத்து பாதையா யான பாதையா
அதுலயே ஏறமுல்ல இதே சென் சென்னி மலைல பாத்தீன்னா நம்ம வீட்டு வீட்ல ஒரு மாடு இருக்குல்ல நாட்டு மாடு
ஆமா
மாடு மாரி ஒரு மாடு இருக்கும் சென்னிமலையில காலையில அதோட கழுத்துல ரெண்டு கொடத்த ம நம்ம சை சைக்கிள தண்ணி கொனந்தோனா கொடத்துல கயிறு கட்டி இப்டி பின்னாடி பெடல்ல வெப்போல அந்த மாரி அதோட கழுத்துல ரெண்டு கொடத்தையு வெஷ்டாங்கன்னா மேல இருந்து கீழ வந்து தண்ணி எட்துன்னு அது கீழ இருந்து மேல போவு தண்ணி கொண்டுட்டு சாமி கூ
ம் ம் ம்
அவுங்க மேல அந்த பூஜ பண்றவங்க வந்து வெறு அந்த கொடத்த மட்டு வந்து கழுத்துல மாட்டிவுட்ருவாங்க மேலருந்து கீழ வந்துரு கீழ இருக்கவுங்க பில் பண்ணி அதே மாரி கழுத்துல மாட்டாங்கன்னா மேல கொண்டு போய் குடுக்கூ
ம்
கு அங்க
நம்ம போகனுந்தாக்கா ஒரு அப்பனா ன்ன ஆ நேத்து கூட பெரிய மேடம் கேட்டாங்க செரிக்கா நா கூப்புட்ற
ஆ செரி டி